எ தோழி நல்லா இருக்கறீங்களா
அ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கறோம் தோழி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி கொழந்தைங்கலாம் நல்லா இருக்காங்களா
முடிஞ்சிடுச்சா
ம் கண்டிப்பா தோழி இதுதான் முடிஞ்சு முடியுது அப்படின்னு பாத்தா திரும்பயும் நமக்கு வந்து கோடை விடுமுறை திரும்பயும் அ குடுத்திருக்காங்க மறுபடிக்கும் ஒரு வாரமோ பத் இத்தன்நாளா திரும்ப குடுத்துருக்காங்க ஆமா இப்போ பாத்தீங்கன்னா ஜூன்
தாக்கம் ஜாஸ்தியா இருக்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம் அதா சொல்றாங்க மூணாந் தேதி சொல்லியிருந்தாங்க இல்லையா பள்ளி திறப்பு வந்து மூணு அஞ்சிய ஒன்னாந்தேதி
ம் ம் ம்
அந்த மாறி நாட்கள் அறிவிச்ச நிலையில இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு பத்து நாள் கழிச் த்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனா தேதி வந்து என்ன சரியா குறிப்பிடாம வச்சிருக்காங்க எப் இப்போ வந்து திறக்கறாங்க
ஆமா ஆமா நம்மளாலயே வெளிய போயிட்டு இப்டி சுத்திட்டு வர முடியல அப்படி ஒரு ஊத்துது வேர்வ அப்படியே ஊத்துது நமக்கு கொழந்தைங்க எல்லாம் தாங்கவே தாங்காது ஆமா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொல்ற மாறி பாத்தா வெயில் வந்து இப்ப வெயில் தாக்கம் ரொம்ப அதிக அளவுல இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நியூஸ்சு ஊடகங்க எல்லாம் பாத்தீங்க அப்படினாக்கா என்ன சொல்றாங்க டிவில எல்லாமே தேவ இல்லாம வெயில போகாதீங்க அப்படினே சொல்றாங்க ஏன் வெயில வந்து நீங்க கம்மி பண்ணிக்கணும் வெயில நீங்க தேவைையில்லாம போகாதீங்க வெயில்ல அலையாதீங்க அப்படின்னே சொல்றாங்க ஆனா அப்ப அந்த மாதிரி அ இருக்கு இப்போ எங்க என்னோட வீட்டுக்காரவங்க கணவர் எல்லாம் எடுத் டிங்க அப்டின்னாக்கா அவங்களுக்கு அலையுறதே வெயில் அலையறதா அவங்களுடைய வேலையே ஏன்னா அவங்க முதியுரு கடையுல வெயிட் ஆர்டர் எடுக்கணு அரிசி கொண்டு போடணு வரணுங்குறது வெயில் அலையுறதா அவங்களுடைய வேலையா இருக்
ஆமா ஆமா
வேற வழியே இல்லாம வெயில்ல அலையறாங்க இப்ப எங்க கணவருக்குல்லா ரொம்ப இப்ப எடையில ரொம்ப முடியமா இருந்தாங்க ஏன்னா அவரு கொஞ்ச கொஞ்ச பத்து நாளைக்கு முன்னாடியலா நல்லா வெயில் அடிச்சது இல்லையா வெயில் அ ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமா இருந்தது அதனால ரொம்ப முடியாம தா இருந்தாங்க அதுக்கப்புறொ தா இதுல இருந்து சரியாகி வர்றதுக்குள்ள எனக்கு கொண்டு போய் மருத்துவமனைல ஒரு அ ஒரு இது போட்டு பாட்டுல போட்டு இத பண்ணி இத பண்ணின்னு சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கோ இப்ப திரும்பவு என்னன்னா திரும்பவு இப்ப வெயில் தாக்கம் அதிகமா இரு க்கு அப்டின்னு சொல்றாங்க அவங்க திரும்பவு வெயில தா அலையுறாங்க வேற வழி என்ன பண்றது நம்ம வேலைய பாக்குற சூழ்நெலைல நம் இருக்குறோ இப்போ வெயில் அதிகறி அப்டிங்கும் பொழுது அதுக்கு நெறைய இப்ப பாத்தீங்க அப்டின்னா நம்ம வெயில தனிச்சுக்குறதுக்கு என்ன பண்ணனா தனிச்சிக்குலா அப்டின்றத பத்தி எனக்குக் ஒரு சில உ இது யோசனைகள் இருக்கு உங்க கூட சொல்லலாம தோழி
ஆ சொல்லுங்க கண்டிப்பா நானு தெரிஞ்சுக்குறே
அ அப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா
ம்
வெயில் காலமா இருக்கட்டு மழைக்கலமா இருக்கட்டும் அதற்கான உணவு வகைகள் வந்து இயற்கையாவே நெறைய வெலை இல்லையா இப்போ ப வெயில் காலங்களல பாத்தீங்கன்னா இப்ப தர்பூசணி அதிக அளவுல நமக்கு வந்து இப்ப பயிராகு தர்பூசணியா இருக்கட்டும் அ பண நுங்கு பண நொங்கலா அந்த பணங்கா பண நொங்கல்லா இப்போ வந்து சி இது தா வந்து இப்போ இந்த காலத்த வெயில் காலங்கள்ல அதிகமா கெடைக்கக்கூடிய ஒன்று பண நுங்கு இரண்டாவது அப்டி பாத்திங்கன்னா வெள்ளரி காயா இருக்கட்டு வெள்ளரி பழமா இருக்கட்டு வெயில் நேர ங்கல்ல நெறைய கெடைக்கக்கூடிய ஒரு உணவு அதோட பாத்தீங்க எளநீர் இளநீரை பழைய சோறு
ம்
அப்புறம் வந்து வ பாத்தீங்க அப்டின்னாக்கா இந்த சுண்டைக்காய் எல்லா வந்து இப்ப இந்த வெயில் காலங்கள்ல நல்லா காய்க்கக்கூடிய ஒரு ஒரு நிலையில இருக்கு சோ இதெல்லா வந்து வெயில் கலத்துக்கு நம்ம வந்து நம்ம அதிகமா எடுத்துக்குட்டோ அப்டி இப்ப பழங்களா இருக்கட்டு தர்பூ சண்டிலா வந்து நம்ம வந்து பழமா சாப்புடல அதெல்லா வந்து சும்மா அது ஒரு லேசா ஒரு ஓட்டய போட்டு உள்ள ஒரு கரண்டிய வி ட்டு நம்ம இது பண்ணாவே அது தண்ணி லிக்விட் வந்துறு அதுல தர்பூசணி எல்லா அது நா அப்டியவே நம்ம குடிக்கணு அதெல்லா வந்து நமக்கு ஒடம்புக்கு அவ்ளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு உ ஒரு பல வகைகள் அது அது மாரி இந்த ஆ ஆ மாது ஆ மாதுளம்பழம் ஆ சாத்துக்கு டி நார்த்தாங்காலா இந்த எலுமிச்சம்பலம்ல்லா இதெல்லா வந்து இப்ப இந்த வெயில் காலங்கள்ல நல்லாவே ஒரு காய்ப்புல உள்ள பழங்கள் இதெல்லா அதிகமா நம்ம தண்ணி குடிக்க முடியில அப்டிங்க பொழுது இந்த இயற்கையா வர கூடிய எலுமிச்சம் பழ சாரா இருக்கட்டும் அல்ல நார்த்தம்பழ சாரா இருக்கட்டும் இது மாதிரி நம்ம ஜூஸ் வகைகள் எடுத்துக்குட்டோ அப்டின்னாக்கா நம்ம ஒடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச் கீய நம்ம வச்சிக்கலா இப்ப நார்மலா பாத்தீங்க அப்டே நம் மாதத்துக்கு ஒரு முறைதா நம்ம வந்து எண்ண தேய்த்து குளிப்போம் இல்லையா அத வந்து இந்த வெயில் காலங்கள்ல வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால நம்மளுடைய உடல்நிலைய நம்ம சூட்ட வந்து கொஞ்சோ தனிச்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ம் உதவிகரமா இருக்கும் வெளில எங்கயும் போறோ அப்டினா எளநீர வாங்கி நம்ம நெறைய சாப்பிடலா இப்பல்லா எளநீர் வெல அதிகமாதா இருக்கு கண்டிப்பா ஒரு எள்நீர் எடுத்துக்கிட்டம்னாக்கா ஒரு அம்பத்ருபா நாப்பத்ருபா அந்த இதுல தா குடுக்கறாங்க இருந்தாலு நம்ம அத வாங்கி சாப்பிட்டு நம்ம ஒடம்ப நம்ம ச அ வெயிலு காலங்கள்ல நம்ம ஒடல்நிலைய தணிச்சிக்கலா அத விட்டுட்டு நம்ம அப்ப மருத்துவமனைக்கு போறோ அப்டின்னா மூவாய்ருபா, நாலாய்ருபா ஐய்யாய்ருபா வரைக்குமே நமக் வந்து சரியாகுது அதுக்கு ஒரு ஆயர்ருபாய்க் கு ஒரு மாசத்துக் எள்நீரே வாங்கி குடிஸ்ட்டு போயர்லா இல்லையா நம்ம அதுனால நம்ளோட வேலைகளும் அ பாதிக்காம இருக்கு நம்ம உடல்நிலையும் பாதிக்காமல்ருக்கு நம்ம அப்ப மருத்துவமனை ல போய் உக்காந்தர்றோ அப்டின்னாக்கா நம் வீட்ல உள்ளவங்கள பாக்கணு நம்ம வீட்டு வேலைகள பாக்கணு நம்ம கொழந்தங்கள பாக்கணு கணவர பாக்கணு மாமியார் மாம்னார பாக்கணு எல்லாமே தடப்பட்டு போகுது அதுக்கு ஒரு ஆயர்ருபாயா இருக்கட்டு ரெண்டாயர்ருபாயா இருக்கட்டு உடல ஆரோக்கியமா வெச்சுக்கறக் இந்த பழ வகைகள், இளநீர் இது மாரியு வாங்கி நம்ம சாப்ட்டுக்கிட் டா நம்ம உடல கொஞ்ச ஆரோக்கியமா வச்சுக்கலா
ம் ஆமா ஆமா ஆமா இப்ப பாத்தீங்னா இப்ப வெயில நெறைய அடிக்கிது ஃபஸ்ட்டு முன்ன இருந்த த் விட இன்னு நெறிய ஜாஸ்தி ஆய்ட்டேதா போதே தவுர அது கம்மி ஆவ் மாட்டிது அதுக் கார்ணோ என்னனு நீங்க நெனைக்கறீங்க இப்ப பாத்தீங்னா இங்க எந்த எடத்துல பாத்தாலும் மரோ மரோ, செடி, கொடி அந்த காலத்துலல்லா நெறிய மரோ, செடி, கொடி எல்லா இருந்ச்சி வீடுக வந்து கொஞ்சோ கம்மியா இர்ந்தாலு அந்த காலத்துல பாத்தீங்னா நல்லா இருந்துச்சி ம் காலநிலைனா சரியா வந்துச்சி போச்சி அந்த மாரி இப்ப பாத்தீங்னா வெயில் ஒரு பக்கோ அடிக்கிது மழ ஒரு பக்கோ அது எப்ப வர்துன்னே சொல்லாம வந்துட்ருக்கு தெரியாம தெரியாத ஒரு நிலைல இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப மரத் தையே நம்மளால கண்ல பாக்க முடில வயலு எதையுமே நம்மால கண்ணால பாக்க முடியில எல்லாமே பில்டிங் ஆய்ர்ச்சி வீடாய்ர்ச்சி அ கடையாயிர்ச்சி எல்லா ஆயிர்ச்சி இந்த ஸ்கூல் மாரி கட்டீட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதாவ்து நீங்க சொல்ற மாரி பாத்தா அந்த காலத்துல இருந்த மக்கள் தொகைய விட இப்ப இருக்குற மக்கள் தொகையும் அதிக அளவுல ஆய்ட்டாங்க ஒன்னு ரெண்டாவ்து பாத்தீங்கன்னா இப்பல்லா வந்து இப்ப கல்யாணமா இருக்கட்டும் எதாவ்து ஒரு விசேஷம் ஒரு ஒரு அதாவ்து நீ மஞ்சள் நீராட்டு விழாவா இருக்கட்டுமே வச் சிக்கோங்களே அந்த விழா போனா கூட ஒரு மரக்கன்று குடுத்துதா அனுப்பறது அந்த காலத்துல ஒரு பழக்கமாவே வெச்சிருந்தாங்க ஆ ம க திருமண நாட்களா இருக்கட்டும் இல்ல கல்யாண நாளா இருக்கட்டும் விசேஷ நாட்கள் ஒரு வீட்டுக்கு போறோன்னா மரக்கன்றுகள் குடுத்துதா நமக்கு வழி அனுப்புவாங்க ஆனா இப்ப உள் ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவு பண்றதில்ல ஒரு சொம்பு வாங்கி தராங்க ஒரு டப்பா வாங்கி தராங்க ஒரு அந்த மஞ்சள் பையி ஆமா அந்த மஞ்சள் பையி போட் ட்டு இந்த பழக்கனிகள் குடுத்து அனுப்பப அந்த காலங்களே மாறி போயிடுச்சு ஒரு ஒரு விசேஷ் போறோம் அப்படின்னாக்கா உண்டியல அந்த மாதிரி எல்லாமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டமா இருக்கட்டும் நீங்க சொல்ற மாதிரி அம் வந்து அப்படி இந்த டிஃபன் பாக்ஸ் இந்த மாரி ஐட்டங்கள்லா இப்போதும் குடுக்கறாங்க
ம் ம்
இப்ப உள்ள வச்ச மர மரங்கள் எங்க அப்பா அம்மா வச்ச மரங்களே இன்னுமே வந்து நமக்கு நெழல் குடுத்துட்ருக்கு ஆமா நெழல் குடுத்துருக் ட்ருக்கு ஆனா இப்ப பாருங்க இப்ப வைக்கிற மரங்கள்ல்லா கொண்டாந்து ரோட்டு ரோட்டு ஓரத்திலேயே வைக் வச்சிறாங்க இப்ப மர பஸ் பேருந்தெல்லா போயிட்டு வருதுன்னாக்கா அதுக்கு இடையூறா இருக்கு இடையூற இருக்குனு சொல்லி மரங்கள நெறய வெட்றாங்க மா ம மரங்களே இல்ல இப்ப சொல்ல போனா நீங்க சொல்ற மாரி பாத்தா ஒரு ஒரு ஒ வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்ட சுத்தி ஒரு நாலு தென்னைமரமாவது அப்ப இருந்தது இப்ப எங்க எங்க வீடு இருக்குன்னா எங்க வீட்ட சுத்தி ஒரு அஞ்சு தென்ன மரமாவது இருக்கு ஆன இப்ப உள்ள காலகட்டத்துக்கு யாரு வீட்டு தென்ன மரம் வைக்கறாங்க விக்கி க தென்மரம் வைக்கர்துக்கே இங்க எடம் இல்ல மரங்கள் வச்சு ஒரு ஜின்ன ஒரு செடி வச்சு வளர்க்கறது கூட ஒரு எடவசதி இல்லாம போயிருக்குங்கர் உண்மையா ரொம்ப மனசுக்கு அவ்ளோ ஒரு வலிய கொ
உம் உம் ம் ம்
ஏன்னா ம அ அப்ப வந்து வீட்டுக்கு எந்த வீட்டல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்மா பூச்சடி கண்னே வந்து பூ வகைகளே பார்த்தீங்கன்னா இந்த அத சொல்லுவாங்ளே இந்த மஞ்சள் கனகாமரம் அதுல வந்து ஒரு ஆரஞ்ச் கலரா பூக்கும் கனகாமரம் அப்பற ரெட் கனகாமரம் அப்புறம் மல்லிகை பூ செடிகளே பத் தீங்கன்னா அந்த ஜின்ன மல்லி, பெரிய மல்லி, குண்டு மல்லின் சொல்லி
ஆமா ஆமா
வந்து ஒவ்வொரு செடியுமே எங்களுக்கு அவ்ளோவு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் அவ்ளோ நட்டு வச்சிருக் ப்பாங்க ஏன்னா நாங்க வந்து பூ பூ சீசன் வந்துரு ச்சி அப்படினா நாங்க வெளியில கடைகளே நாங்க வாங்கவே மாட்டோம் போ சீசனு செம்பருத்தி எடுத்துக்கிட்டா கூடா செம்பருத்தியுமே கலர் கலர செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி அந்த டிசம்பர் பூ அந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்ல அவ்ளோ பூ வகைகள் இருக்கும் நாங்க வந்து பூவெல்லாம் வாங்கி நாங்க கடையில அதிக வாங்கி வாங்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு சீசனுக்கு தகுந்த மாரி நமக்கு பூக்களுமே பூக்க ஆரம்பிக்கும் ஆனா, இப்ப உள்ள காலக்கட்டத்துக்கு பாருங்களேன் நம்ம பூ எல்லாமே போய் கடையில வாங்கனாலும் அந்த பூவோடய தரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த காம்பெல்லாம் ரொம்ப ஜின்னதா மொட்டல்லாம் ரொம்ப குட்டி குட்டி மொட்டா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சத்தே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா சோ அந்த உள்ள அப்ப உள்ள காலக்கட்டத்துக்கு இப்புள்ள காலக்கத்து எவ்ளோ ஒரு வித்தியாசங்கள் இருக்கு இல்ல பாருங்க
ம் ம் ஆமா அந்த அப்ப எல்லாம் பாத்தீங்கன் பிளாஸ்டிக்னா என்னன்னே தெரியாது நம்ம மக்களுக்கெல்லாம் இப்பனா எல்லாத்துல பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்ன்றது என்னது மண்ணுல மக் க மக்கவே மக்காது மண்ணுக்குள்ள போயிட்டு அது நில நடுக்ககோ அது இது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நெறயவே இருக்கு இப்பல்லாம் ஏசினு ஒண்ணு போட்றாங்க ஏசி ஓபன் பண் போட்டுறாங்க அதுல வர காத்து இருக்குல்ல அத காத்து அப்டியே மேல போது வானத்துக்குதா போது அதுல ஓசோன் ஓட்டைன் சொல்றாங்க அந்த ஓட்டைல அந்த காத்து பட்டு புகை நிறைய வண்டிலா வந்து சிவாரைல இப்பல்லா அந்த பொகையில்லா போயி போயி போயி அந்த ஓசோன் படலத் ஏ கருப்பாக்கி இன்னு வந்து நமக்கு வெயில் ஜாஸ்தியா ஆவறதுதா நம்மக் காட்டுதே தவர அத கம்மியாக்கறதுக்கு எதுமே வழி இல்லாம இருக்கு இப்ப
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நம்ம இப்ப நம்ம வந்து நறைய நே நறைய விஷயங்கள மனம்விட்டு பேசி பகிந்துகுட்டோ நிச்சியமா இன்னொரு முறை நீங்க உங்களுக்கு நேரம் கடைக்கும்போது எனக்கு அழைக் பிவுடுங்க நம்ம இன்னு வந்து விஷயங்கள பகிர்ந்துக்கலா
நன்றி தோழி செரி நன்றி தோழி ம் ம்